ஹலோ ஆன் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்
ம் அதுதா வெட்னரி டாக்டர் பத்தின படிப்பு பத்தின டீட்யெல்ஸ் வந்துட்டு ட்டு தொடர்ந்து கேக்கலாம் அப்டின்ட்டு ஆன் இப்ப ஆக்சுவல ட்வெல்த்துல வந்து எவ்ளோ மார்க் எடுத் தாங்கப்பா தங்கச்சி
அவங்களோ ஆயிரத்தி நூத்தி ஐம்பதோ என்னமோ எடுத்தாங்க
நம்ம மொதல்ல இருந்தமா
ஆமா ஆயிரத்தி எரநூறுக்கு இருஞ்சுல்ல ஆமா
ஆமா ஆமாங்க இப்ப அவங்க ஜாபுக்கு வந்து அப்ப ரொம்ப வருஷம் ஆச்சுங்களா
ஆ இல்லங்க இப்போ அவ முடிச்சதே அவ படிச்ச அ ஸ்கூல் முடிச்சிட்டு அப்பறமா ஒரு வருஷோ ன் வந்து அவ இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தா அப்பவே அவ ரெண்டு தடவ நீட்ல பாஸ் ஆனா ஓகேவா அ மொதல்ல வந் ஆ அதுக்கப்பறமா நீட்ல பாஸ் ஆயிட்டு இருக்கு போதான் அவ வந்து திருப் இல்ல எம் பி பி எஸ் தான் பண்ணுனு திருப்பியு அடுத்ததறவ நீட் எழுதலானு ப்ளான் பண்ணிட்டு இருக்கா
ஆ அந்த பஸ்டு ரெண்டு டைம் நீட் எழுதும் போது எம் பி பி எஸ் கெடைக்கல கரெக்டுங்களா
பாஸ் ஆயிட்டா கெடச்சிருச்சு பட் அவ வந்துட்டு அமௌண்ட் டொனேஷன் கட்டி தா படிக்குனு
ஓ பாஸ் ஆனாலுமே டொனேஷன் சீட்டு தா கெடச்சது ஆ அதா டொனேஷன் சீட்டு தா கெடச்சது ஓகே அதனால மெரிட் சீட்டுக் தக திரும்ப தேட் டைம் ட்ரை
ஆ ஆமா ஆனா வந்து என்ஜினியரிங் ஐ டி படிச்சுட்டு இருந்தா இதுலயாச்
ஆ ஓகே
அதுக்கப்றோ வந்துட்டு அன்னைக்கு நைட் லீ்வுல வந்துருந்தா சனி ஞாயிறு லீவுக்கு வந்துருந்தா அப்ப சொன்னா அன்னைக்கு தா லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு சனிக்கெழம சொன்னாங்க ஒண்ணாருந்தா அப்றமா போயிட்டு நா சொன்னே வீட்ல இந்த மாத்ரி க்கு ஒடனே வா எல்லாத்தையு எடுத்துட்டு வா ஏய் என்னா எதேதோ சொல்லிட்டு‌ ஒக்காண்ட்ருக்க அதெல்லா எனக்கு வேணா அதெல்லா எனக்கு புடிக்காது அப்டின்னு சொன்னா அப்பறமா வந்துட்டு கூட்டு போயிட்டு அப்றோ போட்டோ வேணும்ட்டாங்க ஃபோட்டோ இல்ல கைல ஃபோட்டோ எங்கிட்டலா இல்லையே வா வீட்டுக்கு போயிட்லா அப்டின்னு சொல்ட்டா அவ ஏ இரு இரு அப்றமே சொல்லிட்டு கடைல்லா மூடிட்டாங்க நைட் ஒன்பதர மணிக்கு இந்த பெரிய சிட்டி இல்ல இல்ல எப்டியே இருந்தாலு நைட் ஒன்பதரை மணிக்கெல்லா ஃபோட்டோஷாப் எல்லா மூடிடுவாங்கல்ல ஆ அப்பறமா போயிட்டு ஒரு கடைய எழுப் ப்புடே அவுங்க போயிட்டு ஆனா இப்ப கடைசி நாள்னா அப்ளிகேஷன் இம்பொண்ணு ஒரே ஒரு போட்டோ மட்டு எடுத்து குடுங்களே அத ஏதோ நம்பர் போட்டு போடணுமாங்க அவுங்க வைஸ் அவுங்க ஏஜ் ஜு டேட் ஆஃப் பெர்த்து போட்டு அந்த போன் போண்ணுமா ஆ அதனாலதா சொன்னே ஏங்க இது எதுவு சா அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா எதுவு ப்ரச்சன கெடையாதுல்ல
இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல டூநாட் டிஸ்டர்ப் மோடு வேணா எனேபிள் பண்ணிக்கலாமே
ஓ சேரி பண்ணிர்க்கோங்க
ப்ராப்ளம் கெடையாது பண்ணிட்டே‌ஆ
சேர்ரி ஆ அது பண்ணபோதான் நானு போனா அ நம்பர் டேட்ல்லா போட்டு அந்த போட்டோ எடுக்கணு பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ அப்பி ன்னாங்க அப்ளிகேஷன்ல போட்டோ ஒரு ஒன்ட்ற மண் நேரோ ஆயச்சுங்க அப்ளிகேஷன் போடவே அவரு நல்ல வேல அவரு இருந்தாரு அப்போ போட்
பரவால்ல அதாவ்து எல்லாமே கைக்கூடி வருதுன்னு சொல்லுவோல்ல
ஆ அது ரொப்ப ரொம்ப ஒரு குடும்பமே வந்து ஒரு ஒரு எப்டி சொல்றதுங்க ரொம்ப நல்ல பேஸ்ட்லே இல்ல ஃபேமிலி எனக்கு வந்து அப்ப ஆக்சிட்ண்ட் நடந்திருந்தது அப்பதா நா ரெக்கவர் ஆயிட்டு எனக்கு ஸ்பைன் இன்சுரி இருந்துச்சு அதெல்லா ரெகவர் ஆயிட்டு அப்டிதா வந்தே நான் அப்பதான் நானும் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ற நெலமதா போய்ச்சு கெளம்பிட்டே வந்துட்டே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வீட்டுல இருக்கே அப்போ அப்ப வந்துட்டு சேரி டாம்பஸ் சொல்ற பேச்சுல கேப்பாங்களான்றது வேற ஒண்ணக்கு அப்புறமா அந்த சூழ்நிலையில தா சொல்லிச்சு அதுக்கப்புறோ வீட்லயு அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு கால் டா அதே மாரி எனக்கு நடந்த போரும் அதா ரொம்ப ஒரு மாரி பேடா தா இருந்துச்சி சோ ஃபினான்சியல் இல்ல ஆமா அப்புறமேலு கெடச்சுச்சு ஒடனே பாத்தா அடுத்த மாசோ கவுன்சில கூப்ட்டாங்க ஒரே சந்தோஷோ அவ்ளோதான் சூப்பரா லைஃப் மாரிருச்சு அப்புறமா நா அவளுக்கு ஒரே சந்தோஷம் அப்றோ போய் அட்டன் பண்ணா கெடச்சிருச்சு அதுவு ஃபஸ்ட்டு காலேஜ்லேயே கெடச்சிருச்சு
ஓ ஓகே ஓகேங் கட் ஆஃப் வந்து எவ்ளோ கட் ஆஃப் ஏதாவ்து பாத்தாங்களா தம்பி
ஆ எனக்கு கட் ஆஃப் ஆமா கட் ஆஃப்ல தா அய்ம் கெடக்கு‌ நம்ளுக்கு
ஆ தௌசண்ட் ஒன் பிஃப்டினா உங்களுக்கு நிச்சயமா டூ எயிட்டி எபோதா இருந்திருக்கு
ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல கட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு தான
ஓ இப்ப மாரி இருக் அப்ப நாங்க படிக்கிற டியூரேஷன்ல வந்து த்ரீ ஹண்ட்டுக்கு தா இருந்தது
ஓ அப்டிங்ளா இல்ல இல்ல இங்க டூ ஹண்ட்ரட் தா நம்பளுக்கு நம்ம இந்த இன்ஜினியரிங்குல்ல வரும்ல
அத்க்கப்பறம் மாரி இருக்கு ம் ம்
ஆ இது வந்து ஃபஸ்ட் பேட்ச நீட்டு இவுங்களது
ஓ எந்த இயர் பாஸ் அவுட்டு் பா தங்கச்சி ஆ ஓகே அதுதா டியூரேஷன்ஸ் மாரி இருக்கு ஆ
ஆமா அப்பதா வந்துட்டு சேரி போய் போ பண்ணாங்க அதுக் அப்பறோ கெடைச்சிருச்சி ஜாயின் பண்ணா முடிச்சா இப்பதா க ஒரு லாஸ்ட் இயர் தான் முடிச்சாலே யூ அ யூ ஜி யே அப்பத முடிச் ஆ ஹா ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சேம் எம் பி பி எஸ் க்கு என்ன படிக்கிறோமோ அதே
பைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே யூ ஜி முடுச்சி பி ஜி யு பண்ணிருக்காங்க இல்ல
ஆ இல்ல யு ஜி முடிச்சிட்டு அதுக்கப்பறோ அவளுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல சென்னைல கடச்சிது அங்க போன ஒரு ஃபர்ஸ்ட் சேல்ரியே இனிஷியலாவே உங்களுக்கு செவன்டி சிக்ஸ்டி செவன்டி தௌசண்ட் வருமா
ஓ ஓகே ஓகே
ஆ எக்ஸாம் எழுறதுக்கு முன்னாடியே கெடச்சிருச்சி அவளுக்கு
ஓகே எந்த காலேஜில மெரிட்ல செலக்ட் ஆனாங்கப்பா மெட்னா மெட்ராஸ் ஓகே ஓகே ஆ
ஆமா அதுக்கப்பறமா முடிச்சிட்டு அப்பறமா ஆ அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஆ திருப்பி வந்து நா பி ஜி பண்ணுன்னு சொல்லிட்டு பி ஜி ஜாயின் பண்ணா டிசம்பர் மந்த் ஜாயின் பண்ணா அதாது அவளுக்கு திருப்பியு வந்துட்டு வைல்டு் லைஃப் கெடச்சிச்சி பி ஜி ல
ம் ம்
அதாது வில ஆ அது வந்து இப்ப வைல்ட் லைஃப் படிச்சோன்னா ஆமா ஆமா ஹோலா எல்லாமே படிக்கலா அதல்ல இப்போ
ஓ
டோட்லாவே எல்லாமே லேர்ன் பண்ணிர்லா சோ தமிழ்நாட்ல ரெண்டே சீட் தா வரு அதுல வைல்டு லைஃப்ல அதுல இவளுக்கு ஒரு சீட் கெடச்சிருச்சி அது கொஞ்சோ காம் ஆ அதுக்கப்பறோ அது படிச்சிட்டு இருந்தா கரெக்டா படிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா மார்ச் மந்த் போயி ஒரு எக்ஸாம் ஏழுதுனா கவர்மெண்ட் எக் எக்ஸ்சாமு வி ஏ எஸ் வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜனு மே ஆப் ஏப்ரல் மாசோ பாஸ் ஆயிட்டா போய் ஜாயின் பண்ணிட்டா கவர்மெண்ட் ஜாப்
ஓ ரியலா என்ன சொல்றது ஒரு பயங்கர ஹாப்பி தா ஒரு பயங்கர ஸ்ட்ரகலிங் கப் அப்றோ ஃபேமிலிய வந்து ஆ இப்ப ரீசென்டா தா ஜாப் ஜாயின் பண்ணிருக்காங்க
ஆமா ஜாயின் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் மந்த் ரிலீவ் ஆகிடுவா ரலீவ் ஆயிட்டு திருப்பி போய் வைல்டு லைப் கண்டினியூ பண்ண போறா படிக்க போறா
ஏயே ஜாப் ரிசைன் பண்றாங்க
ஜாப் ரிசைன்லா கெடையாது அது படிச்சிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலா கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டே குடுக்கறது பர்மிஷன் ஆமா காலேஜ் சைட்ல இருந்துமே நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ட்டு ரெண்டு மாசோ கழிச்சி திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவா ஒரு பத்து செமஸ்டர்குள்ளயே வந்து ஜாயின் பண்ணுவாளே
ஓ ஓ ஓகே ஓகே ஓகேங்க ஆ நிச் கண்டிப்பா கண்டிப் பா இப்ப நம்மளோட இதுல கூட அப்டியெல்லா விடமாட்டாங்க இல்லங்க ஒன்ஸ் நம்ம இது பண்ணிட் விட்டம்னா ஜாப்பு ம்ச் ஆ லீவ் மாதிரி வந்து நம்ம பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கெடயாது இல்ல ஆமா அது வந்துட்டு உங்களுக்கு நார்மலா டீச்சிங்ஸ் ஃபீல்ட்லேயே இருக்கு அதாவது ஆன்லீவிலேயே போயிகலா என்னோட மதர் வந்து அப்டி படிச்சாங்க பி எட் படிக்கிறதுக்காக ஆன்லீவில வந்துட்டு ர டூ இயர்ஸ் பி எட் முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்து பிரின்ஸபல் போஸ்டிங் கண்டினியூ பண்ணாங்க
ஓ சேரி சேரி அததுனே சொல்லா வெ வெட்னரி டக்குன்னுக்கு ஸ்கோப் வருதுங்க முடி ச்சா ஏதாது ஒரு நல்லாவே உள்ள போயி இல்ல ஏன்னா படிக்கிற ஸ்கில்க்கு ஈஸியா
காலேஜ்ல ஜாயின் பண்ணா இயர்லி ஃபீஸ் எல்லா எவ்ளோ தம்பி வரும்
ஆ இப்போ உங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அதாவது கம்யூனிட்டி தகுந்த மாதிரி ஆ நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வரும் அப்டி இல்லைன்னா மேக்சிமம் என்ன உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் அந்த மாரிதா இரு
அவ்ளோதா
ஃபிப்டீன் தௌசண்ட் இயர்லி அந்த மாரிதா இருக்குனு நினைக்கிறே ஈஸி தாங்க அதவே ஹாஸ்டல்லு அங்கேயே இருக்கும் படிச்சுக்கலா
ஓகே ஓகேங்க நிச்சயமா இன்னைக்கு வந்து எங்களுக்கு இது ஒரு தேடல் இருந்து ட்டு இருந்துச்சு தம்பி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ஜினியரிங் ஃபீல்டு தா யோசிச்சிருந்தோ அதுக்கப்புறோ ம்ச் எனக்கு பெருசா ஜாதகத்துல நம்பிக் கை இல்லைனாலு ஒருவேளை எங்க அம்மா அப்பா ஜாதகம் பாத்து என்ன அதே ஃபீல்டல விட்டிருந்தா என் லைஃப் மாறி இருக் கும் அப்டிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா இப்ப நான் திரும்ப அதே மெடிக்கல் பிளஸ் கம்ப்யூட்டர் பீல்ல தான் இருக்கேன் என்னோட ஜாதகத்தில் இந்த ரெண்டு ஃபீல்டு தான் இந்த பொண்ணு க்கு ஃப்பியூச்சர்னு இருந்திருக்கு ம்ச் பட் அவங்களுக்கு பாவம் ரெண்டு பேருமே தமிழ் டீச்சர்ஸ்ங்குறதுனால அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால அவங்க காலகட்டத்த மாதிரி அதே டீச்சிங் ஃபீல்டல புடிச்சு என்னையு தள்ளிட்டாங்க அதனால நா கட்டாயத்துனால மேக்ஸ் டீச்சர் ஆன ம்ச் அதுக்கப்புறோ செரி இதுதான் அப் டிங்கும் போது நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் இருந்தாலுமே அந்த ஒரு நம்மளுடைய கோல் வந்து கிடைச்சும் நம்மனால போகலையே அப்டிங்குற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு
அட இவளுக்கு கிடைச்சுமே நான் போமாட்டேன்டறாங்க
ஆ அதுதா எனக்கு வந்து பி டி எஸ்ம் கிடைச்சதுங்க வெட்னரியும் கிடைச்சது இன்னைக்கு வரை க்கும் எங்க அம்மாவோட தம்பி என்ன மாட்டு டாக்டர் தான் கூப்பிடுவாரு நீ தான் கிடைக்க ச்சு நீ போய் சேரலல்ல அதனால நா உன்னாதா இப்படிதா கூப்பிடுவேன்னு இன்னைக்கு வரைக்கும் அப்டிதா கூப்பிடுவாரு அதனால என்ன பண்ணுவேன் என்னோட சன்னுக்கு அந்த தப் பு நடந்துட கூடாதுட்டு டென்த் முடிச்சனே ஜஸ்ட் ஆக்சுவலா ஜாதகம் வந்துட்டு பாத்தோம் என்ன ஃபீல்டு வந்து இவனுக்கு ஷைன் ஆகும் செட் டாகும்போது அவங்க வந்து டாக்டர் ஃபீல்டு தான் சொன்னாங்க அதுவரை க்கி எங்களுக்கு அந்த தாட்டே கிடையாது பிளட்ட பாத்தா கூட ஓடிருவா
அவன் ஆமா ஆமா பிளட்டு நிறைய
ஆமா பிளட்ட பாத்தாலே ஓடிருவா அப்றோ இப்டி சொன்னோனே அவே என்ன நினைச்சான்னு தெர்ல இல்லம்மா நா பயாலஜி குரூப்பே எடுக்குறே ஒருவேள மெரிட்ல கிடைச்சா எனக்கு டாக்டர் ஆகணுன்னு தோணுச்சுன்னா நா ஆயட்றே ஏன்னா நீதானே சொல்லுவ நீயு ஆகல அதனால வந்துட்டு அ ஒருவேள எனக்கு அப்டி ஒரு தாட் வந்து நாளைக்கு பண்ண முடியலைங்கிற ஒரு
ம் ஆஹ் புரியுது புரியுது ஆனா எல்லாருமே அந்த ஒரு சூழ்நில மாறு
கூடாதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு இப்ப பயாலஜி குரூப் தா எடுக்குறா பயங்கரமா படிக்கிறா பயாலஜிய நானே கொஞ்சோ பயந்தே ஆ கம்ப்யூட்டர் ஃபீல்டு எடுத்துக்க சாமி அப் அப்டின்னு தா சொன்னா ஆனா அந்த ஜாதகம் பாத்துட்டு வந்துட்டு அவனே என்ன நெனைச்சான்னு தெர்ல இல்லம்மா நா பயாலஜியே எடுத்துக்குறே அப்டின்னு சொல்லிட்டு அஹ் பயாலஜி தா எடுக்கிறே நாங்களுமே வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க சோ நா வந்து சொன்னே நீ மெரிட்ல செலக்ட் ஆயி வந்தேன்னா நிச்சயமா உன்ன வந்து டாக் டரு ஃபீல்டுக்கு எப்டியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவோ ஆனா டொனேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறதுங்கறதெல்லா நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஒத்து வராது சாமி அதனால இந்த ரெண்டு வருஷத்துல நீ என்ன எடுக்கிறியோ அது பிளஸ் நீட் எக்ஸாம் தா இப்ப நீட் இல்லாமயு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அட் ப்ரசன்ட் இருக்குங்கிறது இப்ப உங்க மூலமா தா எங்களுக்கு தெரிய வந்தது
இதுதா இது எப்ப எப்பனாலு இதுக்கு கொண்டு வந்தா வந்து ங்க ஆனா அது யாருமே எடுக் நானு ஒவ்வொருத்தரவயு ஏ தம்பிக் கூட சொன்னே போய் போய் என்ஜினியரிங்ல போய் ஜாயின் பண்ணுறா அப்டின்னு
அதுதா அதுதா கண்டிப்பா என்னன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா எல்லாத்தோட லைஃப் அப்டியு வரதில்லைலங்க
ஆமாங்க ஏன்னா இவரு முடிச்சா நிறைய இப்ப எப்டி சொல்றது விலங்குங்கன்னா இல்லாம ஒரு உலகோ இருக்குமா சொல்லுங்க நீங்களே நல்லது ஆ வேல நம்ம நம்ம எடுக்குறதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிக்கலாங்க ம் ஃபியூச்சர்ல கூட அவரு கிளனிக் ஆரம்பிச்சாலு ஆரம்பிக்கலா சிட்டியில இருக்காங்கன்னா ஆமா அப்பவு ஃபண்ட்ருக்காது அவங்களுக்கு ஈசி ஆனா நா எல்லாருக்கு அத எப்டி சொல்றது படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கு
அதுதாங்க நிச்சயமா வந்து ஏதோ அது ஏதோ ஒரு தேடல் இருக்கிறப்ப அதுக்கான பதில் கடவுள் ஏதோ ஒரு மூலமா யாரு மூலமாது குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்டிதா வந்து இன்னைக்கு நம்ம பேசுன டாக் வந்து இருக்குன்னு நா நினைக்கிறே கண்டிப்பா கா நீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்ளா
ஆ நா இப்பதாங்க நானு எம்பிஏ முடிச்சே
ஓ ஓகே
ஆஹ் நா நா ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கே எம்பிஏ வு இப்ப தா கம்லீட் பண்ணே கடைசி வருஷோ எனக்கு அது ரொம்ப நா தா சொன்னேல்ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம திருப்பி யூஜி படிச்சுட்டு அப்புறம் பிஜி படிச்சே அ நா ஃபஸ்டு ஃபஸ்டு யூஜி வந்து நோனோ டெக்னாலஜி பண்ணே
ஓ ஓகே ஓகே
அதுக்கப்புறமா வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் பண்ண
பி ஏ இங்கிலிஷ் ஓ ஓகே ஓகே